ஹலோ சிஸ்டர் கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு
ஆ கேக்குது சிஸ்டர் நல்லாவே கேக்குது என்ன பண்றீங்க
ஆ சும்மா தா சிஸ்டர் ஆ நல்லா அமைதியா இருக்கு சிஸ்டர் இந்த டைம்ல நல்லா அமைதியா இருக்கு அமைதியா இருந்தா கொஞ்ச நல்லா இருக்கும்லா
ஆமா கண்டிப்பா ரொம்ப அமைதியா இருந்தா நல்லாதா இருக்கு ஆனா மத்தவங்க தூங்கறவங்கள நம்ம பேசி எழுப்புடாம இருந்தா இன்னு நல்லாருக்கு அதையு பாக்கணுல ஆமா ஆ ம்
ஆ எனக்கு வந்து கொஞ்ச இந்த அமைதியான பிளேஸு கொஞ்ச
தனிமை தனிமை புடிக்கு அப்டிதானே எனக்கு நானு தனிமை இருவ நீங்க தனிமையா இருக் கேளே என்னெல்லா பண்ணுவீங்க அத பத்தி சொல்லுங்க
நா சிஸ்டர் நம்ம தனிமையா இருந்தா நம்மளுக்குன்னு ஹாபிஸ் இருக்குல்ல இது இது பண்ணுவோம் அப்டின்ட்டு நா வந்து ஆரி நல்லா போடுவ சிஸ்டர் ஆரி போடுவே இப்ப எனக்கு போர் அடிச்சிச்சு ஆ ஆமா சிஸ்டர்
அப்ப நீங்களே உங்களுக்கு பிளவுஸ் எல்லா ரெடி பண்ணிக்குவீங்க
ஆமா சிஸ்டர்
ம் எனக்கும் பண்ணித்தாங்க சிஸ்டர் ஆனா நா சேலையே கட்றது இல்லையே சிஸ்டர்
அதுவு கரெக்ட்டு தா சிஸ்டர் இப்ப யாரு சேரி பெரும்பாலு யாருமே கெட்ட மாட்டிக்கோமே
ஐயோ எனக்குல்லா வந்துட்டு எங்க மாமி வந்துட்டு ரம்ஜானுக்கு ஒரு சேரி எடுத்து குடுப்பாங்க அந்த ரம்ஜான் அன்னைக்கி மட்டும் கட்டுவே அதுக்கப்பற கட்டுறது எங்க போறோ நம்ம எங்கயுமே போ மாட்டே பக்ரதக்கு எத்து கொடுப்பாங்க பக்ரதுக்கு எப்பமே அவ்வளவுதா அப்டியே உள்ளதா இருக்கு
அதே இப்போ வெளியில போனாலுமே சுடிதார் தா வேற எதுவுமே நம்ம போட மாட்டங்கோ அதுதா சேரீ வந்து எப்டியாவது பங்க்ஷனுக்கோ
அதுதா வீட்ல அதுமே நாங்கல்லா வந்துட்டு வீட்ல எதாவ ப்ங்க்ஷன் இருந்தா மட்டுதா சேரீ நல்லா கிராண்டா போட்டு அந்த மாதிரி இருக்கறது
ஆ நாங்கமே அப்டிதா சிஸ்டர் அப்டியே உள்ள இருக்கு சிஸ்டர் அப்டியே மடிச்சே வச்சிருப்போ சிஸ்டர் எங்க போட
எப்டி கத்துக்கிட்டீங்க ஆரி ஒர்க் கிளாஸ் போனீங்களா இல்ல நீங்க
ஆமா சிஸ் இல்ல கிளாஸ் போனோ சிஸ்டர் ஒன் மன்த் போனே ஒரு மாசோ போனே அவங்க பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி் குடுத்தாங்க அட்வான்ஸ் எல்லாமே
ஆ
ஓ அதுலயே கத்துக்கிட்டே அப்றோ வீட்டுல இருக்கிறப்போ அப்டியே போட்டு ம் ஆமா ஆமா சிஸ்டர் அதா ஆ ஆமா சிஸ் இல்ல அவங்களே கொஞ்ச வாங்கி குடுத்துருவாங்க
வாங்கிகுடுத்துருவாங்க
பேமுக்குள்ள ஊஸ் த்தி ஜரிகே எல்லாமே வாங்கி குடுத்துருவாங்க அதுக்கப்பறம் நம்ம வீதிஸ் ஆமா சிஸ்டர் அவுங்க வாங்கி குடுத்துருவாங்க அதுக்கப்பற நம்ம யூடியூப்லல்லா பாக்குறோல
அத பாத்து அப்டிதா அதுதா சிஸ்டர் ஆ அதனாலதா நா உங்க கிட்ட கேட்டே ஆக்சுவலா நாங்க இருந்த இடத்துல எங்க வீட்டுக்கு எதுக்கு ஒரு அக்கா அந்த அக்கா எப்படின்னா ஆரி ஒர்க் வந்து கிளாஸ் எல்லா போவே இல்ல யூடியூப் பாத்து இந்த மாரி ஆ இணையதள மூலியமாவே கத்துக்கிட் இப்ப சூப்பரா ஆரி போட்டு பிளவுஸ் அவங்களே தக்கிறாங்க எல்லாம் பண் றாங்க அவங்க கல்யாணத்துக்கு அவங்களே பிளஸ் தைச்சு போட்டுக்கிட்டாங்கன்னா பாத்துக்கங்களே
ஆமா அதுலயே எல்லாமே சொல்லிக் கொடுக்காங்களே சிஸ்டர் நம்ம ச்சி அதுக்குள்ள தேவையான பொருள் மட்டு வாங்குனா போது நம்மளே கத்துக்கலாமே ஈஸியா ஆ
தெரிஞ்சுக்கணும்னு ஆசப்பட்டாலே இப்ப யூடியூப்ல இது பண்ணீங்க இப்போ நீங்க இப்போ நீங்க இந்த பேங்க் போன அனுபவம் இருக்கா
ஆ பேயிருக்கே சிஸ்டர்
ஆ அவ அப்ப வந்துட்டு நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் பேங்க்குக்கு போயிட்டு ஒரு சலான்னு ஃபில் பண்ணு நமக்கு இப்பெல்லா இப்பெல்லா ஸ்கூல்ல வந்து செலான்னு இப்படிதா ஃபில் பண்ணுன்றதெல்லா சொல்லி் குடுக்குறாங்க ஆனா அதுக்கு முன்னாடிலா நம்ம போனுன்னா செலான் எப்டி ஃபில் பண்ணுன் தெரியாது இன்னோன்னு இப்ப ஏதாவுது ஒரு அக்கவுண்டே ஓபன் பண்றோ இதுக்கு வந்து லெட்டுரு ப் இப்பலா வந்து ஓபன் பண்ணி குடுத்தர்றாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க லெட்ர்ரெழுதி மேனேஜருக்கு குடுக்கணு அந்த லெட்ர்ரலா எப்டி எழுதனுனே நமக்கு தெரியாது என்ன பன்னனு ஆனா இன்னுமே பேங்க்குக் இன்னுமே பேங்குக்கு போனா நமக்கு வந்துட்டு ரொம்ப பயமாதாருக்கு என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு தெரியாம கன்ஃபியூஷனாருக்
ஆமா ஆமா அவுங்க சொல்றது நம்முளுக்கு புரியுமோ புரியாதோ கரெக்ட்டா எழுதி குடுக் கணு அந்த நம் ஃபாம் பில் பண்றப்பமே லைட்டா ஒரு பயருக்கு நம்ம கரெக்ட் டாதா எழுதி குடுத்துருக்கோமா அப்டின்ட்டு எனக்கு ம்
இந்த இன்டர்நெட் எப்ப வந்துச்சோ இந்த யூட்டியூபு பேஸ்புக்கு இந்த மாரி ஐட்டம்ஸ் லா வந்ததுலருந்து எல்லா ஈஸியாயிருச்சி இப்ப ஒரு அக்கவுண்ட் டிரான்ஸ்பர் பண்ணு இந்த எடத்துலந்து இந்த ப்ரான்ஞ்ச்லந்து இந்த ப்ரான்ஞ்ச்சுக்கு நா அக்கவுண்ட் ட்ரான்ஸ்பர் பண்ணணு அப்படினா நா போய் அங்க போய் நிக்க தேவயேல்ல அத அப்டியே யூட்யூப்ல போட்டா அதுக்கான லெட்ர அவிங்களே அப்டியே போட்றாங்க அத நம்ம எழுதி கொண்டு போய் அந்த என்ன ப்ரான்ஞ்ச்சோ அத எழுதி ஸைன் வாங்னா ஒடனே அவுங்க மாத்தி குடுத்த றாங்க இந்த மாரி நெறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களு இப்போ அதுல இருக்கு
ஆமா ம்ச் நெறைய நம்ம கத்துக்கொடுப்போ ஏதாச்சு தெரிலனா நம்ம இப்ப பாத்தோனா நம்முளுக் அதுலேயே கத்துக்கலா நம்ம ஓ இப்டிதா பண்ணணு அப்டின்ட்டு
இப்போ வந்துட்டு நா வந்துட்டு நெறைய விஷியோ வந்து எனக்கு தெரியாத விஷயல்லா நா அதுல தெரிஞ்சுக்கணும்னா நா போட்ருவே இன்னோன்னு இப்ப எம்பொண்ணுக்கு வந்து இப்ப சின்னவளுக்கு வந்து ஆதார் கார்டு எடுக்கனு அது அதுக்கிப்பல்லா என்னன்ன கேக்குறாங்கன்லா நமக்கு தெரியாது ஆனா அது போட்டம்னா அது சொல்லிருது வருசையா என்னனு அழகா யூட்டூப்லேயேருக்கு கு ஆ யூட்டூயூப்ல அவுங்களே க்ளியரா வேற சொல்றாங்கப்லா
அங்க வந்து நம்ம அங்க போறோனா அவுங்க ம்ச் கரெக்ட்டா சொல்லுவாங்களான்னு கூட தெரியாது நம்மக்கே
இன்னோனு நம்மக்கிட்ட இருக்குமான்றது தெரியாது நம்ம மறுபடியு வீட்டுக்கு வர முடியாது சிஸ்டர்
இதுவே நம்ம ம்ச் ஏற்கனவே எடுத்துட்டு போயிட்டோனா டக்குனு வேல முடிஞ்சுரு என்னா குடுக்கணுமோ ஃபாம் ஃபில் பண்ணிட்டு வந்துருவோ கரெக்ட் டா அப்டிதா சிஸ்டர் எல்லாமே இப்ப வந்துச்சே சிஸ்டர் மொபைல்ல எல்லாமே கத்துக்குறோ எல்லாமே தெரிஞ்சிக்குறோ ஏதாச்சொன்னு தெரிலையா ம்ச் முந்திலா என்ன செய்வோனா புக்ல பாப்போ டிக்ஸனரியோ எதோ
இப்போ இப்ப எதுக்குமே வேல இல்லாமா போ இப்ப எதுக்குமே வேல இல்லாம போச்சு இப்ப ஆக்சுவலாப்போ நார்மலா ஒரு கடைக்கு போறோ போயிட்டு ஒரு பத்து ஜாமா வாங்குறோ அந்த பத்து ஜாமனுக்கு முன்னாடி பில்லு எழுதி கைல குட்
ஆமாமா
இப்போ பில்லும் இப்ப பில்லும் போட்றதில்ல அவுங்க கூட்டி கு குடுத்துர்றாங்க வாங்கிட்டு வந்துர்றோ ஏன்னா நமக்குத் நமக்குத் தெரியு அ இன்னொரு விஷி யா நம்ம எவ்ளோ காசு செலவு பண்ணிருக்கோ நமக்குத்தெரியு நம்ம என்ன பண்ணுவோ அத கால்குலேட்டர்ல போடுவோ
ஆமா
போட்டு ஓக்கே ஆத்தா அப்போ யோசிப்போ எங்க பத்து ருவா மிஸ்ஸாகுது க்க அங்க குடுத்தோ இங்க குடுத்தோ அப்பிடியே யோசிச்சு இப்ப அதுல்ல அப்படியே போயிட்டு கூகுள்ள போட்ற வேண்டியதா போட்டு் ஆட் ஆட் பன்
செக்கெண்டுல போயிருது அவ்ளத முடிஞ்சிச்சி ஆமா ம் ம் ஆமா இப்ப காஸ் மே நம்ம அனுப்பிட்டுருவோமே டக்குனு ஒன் செகண்ட்ல அது வந்து சேரி இவ்வளதா குடுத் துட்டோ அவ்ளோதா நம்ம காச குடுத்து வாங்கிட்டோ அவ்ளோதா அதுக்கப்பறோ யோசிக்கவே மாட்க்றோ அத பத்தி
ஆமா கண்டிப்பா ஆனா அது ஒர் எல்லாமே வந்து ஒவ்வொரு எடத் டத்துல வந்து யூஸ்புல்லா இருக்கு ஒவ்வொரு எடத்துலு நமக்கு யோசனயா இருக்கு
ஆ ஆமா இப்ப உள்ள பசங்களுக்கு சிஸ்டர் நம்மளா ஏதாச்சூ வார்த்தைக்கி அர்த்த தெர்லனா நம்ம தேடுவோ புக் லியோ டிக்ஷ்ணரிலியோ தேடுவோ
இப்ப எதுக்கு தேடுவோ நம்மலா
தேடுவோ இப்போ பசங்களுக்கு டியூஷன் வர பசங்களுக்கு அக்கா டிக்ஷனரினா எப்டி பாக்கணூ கேக்காங்க என்ட்ட இத எப்டி பாக்கணு அப்டின் கேக்காங்க
ஆமா ஏன்னா ஃபோன் இருக்குல்ல உங்களுக்கு இப்ப ஃபோன்ல போட்டா அதுக்கான அர்த்தொ தெரிய போது ஆனா உண்மையாவே அது அது வந்து இந்த மாரி விஷயங்கள்ல இது நல்லதில்ல குழந்தைங்களுக்கு வந்து டிக்ஷனரில தேட சொன்னா அத தேடணுன்ற எண்ண வரூ மனசுக்குள்ள அத கண்டுபிடிக்கணூன்ற ஒரு இது வரூ ஆ தேடி தேடி தேடி தேடி அத கண்டுபிடிப்பாங்க
ம் நம்ம இது தேடணுங்ற யாபகமூம் இருக்கோ இப்வந் அப்டில்ல கா இதுலல்லா தேடாதிங்க கூகுள்ல பாருங்க டக்குன்னு கெடச்சுடும் அப்டின் சொல்றாங்க
அவுங்களுக்கு தெரியில நம்ம தா சொல்லிக் குடுக்கணூ வீட்ல உள்ளவங்க அதுல தேடயில நம்ம ஒரு அந்த ஒரு வார்த்தக்கி தேடுவோ ஆனா அந்த ஒரு வார்த்தய தேடயில்ல பல வார்த்தைக்கு நமக்கு அர்த்தோ தெரிஞ்சிடூ ஆமா
நம்மளா ஸ்கூலூக்கு கொண்டு போவோ தனியா டிக்ஷனரி ஒ மினி டிக்ஷனரில்லா வாங்கிட்டு கொண்டு போவோ ஆமா
சிரிச்சிகிட்டே இருக்கிறது பிரைஸ்ல ஏ சிஸ் சிஸ்டர் நம்மளா வந்துட்டு அப்பல்லா வந்துட்டு மெரிட்டாருக்கட்டூ நம்ம நல்லா படிச்சதுக்காருக்கட்டூ என்ன பிரைஸ் குடுப் ப்பாங்க டிக்ஷனரிதா குடுப்பாங்க இப்ப யாராது குடுக்
அப்டில்ல சிஸ்டர் இப்பளா அப்டில்ல சிஸ்டர் வாங்
சும்மா ஒரு ஷீல்டு இப்ப ஷீல்டு ஒன்னு ஃபேஷனாயிடுச்சு வீட்ல வரிசியா வைக்கலாம்ன்னு நமக்குல்லா வந்து ட்ஷ்னரி தா குடுத்தாங்க புக்ஸ் தா குடுத்தாங்க
சின்ன பசங்களுக்கு கூட கிராஜுவேஷன் வெய்க்காங்க எல் கே ஜி பசங்களுக்கு அதூப் இப்போ ரொம்ப ம் இப்ப அது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு போன லாஸ்ட்லல்லா ம் அ சின்ன பசங்களுக்கு வெச் அய்யோ நம்ம படிக்கூ போத இப்டி வெக்கலயே அப்டின்னு இருக்கோ
இல்ல அப்டியாவது குழந்தைங்க நல்லா படிச்சு நல்லா ஒரு இதுவா வரணும்ன்றதுக்காகத்தா நல்லா ருக்கோ அவுங்களுக்கு ஆச வரூ படிக்கணுன்ற ஆர்வோவரூ நெறய விஷயங்கள கத்துக்குவாங்க
ஆமா அப்டிதா சிஸ்டர்
எல்லாமே வந்துட்டு நம்ம பழைய காலத்துல நம்ம எப்டி இருந்தோ அப்டின்றதவூத்து இப்போ இந்த ஜென்ரேஷன் பசங்க எப்டி இருக்கிறாங்கன் பாருங்க எல்லாமே மாறிச்சு இப்போ ஆமா இப் இப்போ நம்ம வந்து நம்மளோட நம்ம காலம்னா பழய காலத்துக்கு போவ்வேணா நைன்டீஸ் கிட்ஸ்ன்னு வச்சுப்போமே இப்ப நைன்டீஸ் கிட்ஸ் வந்துட்டு என்ன படிச்சிருக்காங்க டுவெல்த் படிச்சிர்க்காங்கன்னு வச்சுக்குவோமே இப்போ டூ கே கிட்ஸ் வந்ததுக்ப்றோ என்ன கேக்குறாங்க டுவெல்த் தா படிச் சியாமா அப்டின் கேக்குறாங்க ஆ ஆ இப்போ நம்ம நம்ம வந்து டிகிரி முடிச்சிருக் நம்ம இப்ப நானாலா வந்துட்டு நம் டிகிரி முடிச்சிருக்கே ஏ பொண்ணு பெருசாயி டிகிரி தா முடிச் சிரிக்கிறயாம்மா அப்டின்னு கேப்பா அந்த மாரி ஆயிடிச்சி காலோ
ஆ இப்ப நம்ம நம்ம படிக்குபோது எப்டினா அம்மா அப்பா வந்து டென்த்து அந்த மாரி படிச்சிருப்பாங்க
ஆமா
உன்மையா அவுங்க அப்டி சொல்லாங்க டென்த் படிச்சன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ளுக்கு அப்ரோ வரவங்கங்ளா நீங்க சொல்ற மாரி இவ்ளோதா படிச்சிருக்கியாமா
ஆ அந்த மாரிதா கேக்பாங்க அந்த அளவுக்கு எல்லாரு வந்து படிப்புல அடுத் அடுத்து அடுத்து அடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க இன்னு நம் இன்னு நமக்ககெல்லா வந்து நறைய பண்றாங்க இன்னொன்னு நமக்கு இந்த கோர்ஸ்ல்லா இருந்துச்சானே தெரியில எனக்லா எனக்கில்லா டிகிரி இருந்துச்சி இது இருந்துச்சி சொல்றது கால்யில்ல இப்ப பாத்தா இப்போ ஒ வ நம்மள பொறுத்த வரைக்கு நல்லா அதிகமான கட் ஆப் வச்சா என்ன எம் பி பி எஸ் ஆனா அதுக் குள்ளயே ஒவ்ளோ பிரிவு இருக்குன்னு எனக்கிலா இப்பதா தெரிது அதுலயே லேப்புக்கு படிக்கிலா அதுக்கு படிக்கிலா இந்த டாக்டரா படிக்கலா டென்டிஸ்ட்டா படிக்கலா எவ்ளோ இருக்கு சிஸ் த நம்ம ஒன்னுமே தெரியாம இருந்திருக்கோ
இப்போ தெரியுது சிஸ்டர் ஐயோ இவ்ளோ கோர்ஸ் இந்த கோர்ஸ் பண்ணிக்கிலாமே இந்த கோர்ஸ் பண்ணிக்கிலாமே அப்டின்னு தோணு நறையா
மெடிக்கல் லைன்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு லேபுக்கு போயிருந்தா கூட எங்கேயாவது போய் இப்ப லேல நின்றுருக்கலா
ஆமா ஆமா ஆமா சிஸ்டர் இப்ப உம் நமக்கு அப்போ தெர்ல சிஸ்டர் சொல்லவு இல்ல
சொல்றதுக்கு ஆள் ஆக்சுவலா இந்த இந்த விஷயங்கள் நமக்கு தெரியாத மாரி யாருக்குமே தெரியல அதுதா பிரச்சன இப்போ வந்துட்டு இணையதளம் வந்ததுனால எல்லாரு தெரிஞ்சிக்கிட்டாங்க மத்தவங்களுக்கு சொல்றாங்க இப்ப ஏ கிட்ட ஏ கிட்ட கேக்கற எல்லாருக்கு நா அததா சொல்றே தயவு செஞ்சி டிகிரி படிக்காதீங்க டிகிரி படிச்சீங்கன்னா அடுத்தடு அதுல அடுத்தடுத்து படிங்க பி எட் படிங்க இந்த மாரி படிங்க பி எச் டி ஆம் பி ஹெச் டி பண்ணுங்க இந்த மாரி பண்ணுங்க வெறு டிகிரிய படிச்சி வேஸ்ட் நீங்க வந்து மெடி க்கல் லைன் போகலா அ இப்பல்லா வந்துட்டு ஸ்கேன் பண்றாங்கல அதுக்கெல்லா படிச்சா நல்ல ஒரு வேல்யூ
உம் நறைய கோர்ஸ் வந்துச்சி சிஸ்டர் இப்ப எல்லா புதுசு புதுசா இருக்கு கோர்ஸ்லா இப்பல்லா நம்மளுக்கு அப்டி தெர்ல
தெரியல
இப்போ வந்து நறையா வந்துட்டு கோர்ஸ்லா நறைய படிக்காங்க நிறைய படிக்கணு நினைக்காங்க எல்லாருமே ஒரு டிகிரி இல்லாம ரெண்டு மூணு படிக்கனு நெனைக்காங்க தொடர்ந்து படிச்சிக்கிட்டே இருக்கனு நெனைக்காங்க இப்பலா நறையா ம் ஆமா சிஸ்டர்
ஓக்கே சிஸ்டர் செரி பாருங்க ஆக்சுலாக நா கால் பண்ணனா நீங்க பண்ணீங்ளா
இது தெர்லயே
இவ்ளோ பேச நா தா பண்ண நா தா பண்ண ஓக்கே சிஸ்டர் செஸ் சிஸ்டர் பாருங்க அப்புறோ பேசலா பாய் ம்
ஆ பாய் சிஸ்ட